ப்ரோ நல்லா இருக்கீங்ளா ஆ நல்லா இருக்கே ப்ரோ அப்றோ வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க சூப்பர் ப்ரோ எல்லாரு நல்லா இருக்காங்க ப்ரோ இங்கயு சோ அப்றோ எப்டி ப்ரோ அதாவது மூவிஸ் எல்லா பாத்தீங்களா பிளான்லா எப்டி மூவிஸ் பிளான்லா
ஆ ப்ரோ இப்ப வீட்ல சும்மாதானே இருக்கோ மூவியேதா பாத்துட்டு இருக்கே இந்த பாத்தே லாஸ்டா
என்ன ப்ரோ
ப்ரைம்ல லாஸ்ட்ல ஒரு படம் பாத்தா அந்த படம் பேரு டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்கது
ப்ரோ பிரைம்ல சப் பிரைம்ல சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வெச்சிருக்கீங்ளா
இல்லல்ல அது இதுல வேல செய்யிற சோ ஹோட்டல்ல இருக்கு அதனால அதுல பாப்போ டிவி எங்களுக்குனு தனியா இருக்கு சோ அதுல்ல பாப்போ நாங்க
ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ
இல்லனா ஜியோ ஸ்டார் ஃபிரியாதான இக்குது செரி அதுல பாக்க வேண்டியதா
கரெட்டு கரெட்டா சொன் ஜியோ ஸ்டார்ல அவ்ளவா இல்ல ப்ரோ எல்லா பிரைம் அமேசான்ல தா ப்ரோ எல்லாத்தையு வாங்கி வெச்சிருக்காங்க
ஆ நாங்களு இப்ப பிரைம் எனக்கு அந்த டக்குன்னு அந்த மலையாள படம் தா பாத்தே நானு ரீசன்டா தா வந்துச்சு பிரைம்ல அன்னிக்குதா வந்துச்சு போலீஸ்கார போலீஸ்காரங்கதா ஃபுல்லா
ம்
ம் மேபி இந்த ரீல் நீங்க இன்ஸ்டால பாத்துருப்பீங்ளா என்னனு தெரில ஒரு பொண்ணு வந்து கராத்தே பண்ணுவா அத பாத்துட்டு அந்த போலீஸ்காரன் வந்து கேப்பா உங்களுக்கு கரத்தே எல்லா தெறியுமான்ட்டு ஆ அதெல்லா நல்ல தெரியு சொல்ட்டு இது பண்ணுவாங்க அப்டியே ஒரு ட்ரான்சேஷன் வரு அந்த பொண்ணு கையில பென்சில் எடுத்து குத்துவா
ஓகே
அது ஃபுல்லா அந்த போலீஸ்காரங்களுக்கு அவனு போலீஸ் தா அவங்க எல்லாத்துக்கு இவ ஹெட்டு எஸ் ஐ யா ஏதோ இருப்பா இவங்க ஆறு அஞ்சு பேர் இருப்பாங்க அவ ஒருத்த மட்டு எல்லாத்துக்கு சேத்தி சண்ட வரு லாஸ்ட்ல
ம்
அந்த படோ சூப்பரா இருக்கு அது டக்குன்னு எனக்கு பேரு டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது
என்னது
நா ரீசென்ட் ரீசென்டா பாத்தது வந்து ம் டீச்சர் லெசன்னு ஒரு வெப்சீரிஸ் பாத்த
ஓகே ப்ரோ என்ன சீரீஸ் ப்ரோ தமி இங்லீஷா
தமிழ்லதா இருக்கு கொரியன் வெப் சீரீஸ் அது இன்ஸ் இன்ஸ்டால ரீல்ஸு வந்துனே இருந்ச்சு சோ அதனால அதையு போய் பாத்துட்ட
சூப்பர் ப்ரோ எவ்ளோ நாள் ஸ்பெண்ட் பண்ணீங்க இதுக்கு இந்த சீரீஸ் முடிக்க
மூண் நாள்தா ஒவ்வொரு ஒவ்வொரு எபிசோடு ஒரு எபிசோடு வந்து ஒன் ஹவர் இருக்கு
ஓகே
அதுதா
ம் ம்
மூண் நாள்ல முடிச்ட்ட
ப்ரோ அந்த சீரீஸ் எப்டி ப்ரோ இருந்தது உங்களுக்கு திர்லா இருந்துச்சா
அது வந்து பேய் படோ இல்ல நீங்க அதையு இன்ஸ்டாலயே பாக்கணுமா பாக் அனுபிங் நினைக்குறே
ஐயோ இல்ல இல்ல ப்ரோ நா இப்ப ரீசெண்டா எந்த படமு பாக்கல ப்ரோ எதாது ஃப்ரீ மூவி இருந்தா சொல்லுங்க நா வேணா பாக்குறே ஆ நா வந்துட்டு ப்ரோ ரீ ரீசெண்டா நானு செர்ச் பண்ண ப்ரோ பெருசா த்ரில்லா எந்த மூவியுமே இல்ல ஆ அப்டி ஒரு மூவி எதாது பாத்தனா இல்ல நா பழைய மூவிதா ப்ரோ பாத்துட்டு இருக்கே சோ ரீசெண்டா நா பழது அழ மூவிஸ் பாத்தனா ஏ ப்ரோ இந்த பொச்சியம்மான் சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ப்ரோ தெலுங்குல கேள்விப்பட்டீங்களா ஒரு வீட்ல முன்னாடி வந்துட்டு ஒரு அம்மன் சில இருக்கு அந்த அம்மன் சிலைய வந்துட்டு அந்த வீட்ல வந்துட்டு அ குடி போறவங்க அந்த சிலைய தூக்கி போட்ருவாங்க அந்த வீட்ல வந்து நறைய போதையல்லா இருக்குது அப்டின் சொல்லிட்டு அத திருடுறதுக்கு ஒரு ஃபேமிலி வந்து முயற்சி பண்ணுவாங்க சோ அந்த திரும்ப அந்த செல வந்து எப்டி அந்த வீட்டுக்கு வருது ஆ கூட யார் யாரெல்லா வரா அப்டின்றதெல்லா ப்ரோ கான்செப்ட் அது நா லாஸ்ட் எபிசோட் மட்டுதா ப்ரோ பாத் கிளைமேக்ஸு எடுத்த உட்னே கிளைமேக்ஸ போய் பாத்துருக்கே ப்ரோ நானு
எடுத்தோனே க்ளைமேக்
அதுனால அந்த சீரிஸே நா பாக்கல ப்ரோ சஸ்பென்ஸ் போய்ச்சு
ம்
க்ளைமேக்ஸ் பாத்ததுனால ஆ இது வந்து ப்ரோ ஆ
ம்
இதுல ப்ரோ தந்தரான்னு ஒரு சீரிஸ் ஒன்னு இருக்கு ப்ரோ தந்தரான்ட்டு சோ அதுவு நல்லாதா இருந்ச்சு ஓரளவுக்கு இல்ல சில விஷயங்கள் தெரியாத விஷயங்கள தெரிஞ்சுக்கலா
ம்
சோ தந்தரம்னா என்ன எப்டிலா பண்றாங்க இந்த அசாம்ஸ்ல கூட அந்த ஒரு தனி ஹாண்டர்ட் பிளேஸ் இருக்குன்றாங்க இந்த இந்தியாவுடைய ஒரு தாந்திரிக பிளேஸ் அப்டின்றாங்க நீங்க யூடியூப்ல அடிச்சா கூட வருமே ச சாம்ஸ் பத்தி
அப்டியா நா ஒன்னு பாத்து பாத்துருந்தா தெரிஞ்சுருக்கு
சோ அதுவு பாக்கலா அதுக்கப்றோ வேற என்ன ப்ரோ ஆ நீங்க எ பாத்ததுலேயே இது ப்ரோ எந்த மூவி ப்ரோ சும்மா சூப்பரா த்ரில்லா இருந்துச்சு
நா பாத்தது இலையேவா
ஆ
நா மூவி பேய் படம் மோஸ்ட்லி பாக்க மாட்டேன்
ஓகே
நன்னு வேணாபாத்து இருக்கேன் அது நல்லா இருக்கும்
அய்யோ ப்ரோ அது நன்னா ப்ரோ நன் நல்லாதான் இருக்கும் ஓரளவுக்கு ப்ரோ அதை விட ஹைப் அவ்வளோ ஹைப் எல்லாம் இல்ல ப்ரோ ஆனா அதுக்கு நீங்க இந்த காஞ்சூரிங் பாத்துருக்கீங்களா ஒண்ணு ரெண்டு சூப்பரா இருக்கும் ப்ரோ
ம் பாத்து இருக்கேன்
ஆ ஃபஸ்ட்டு செகண்ட் நல்லா இருக்கும் இப்போ வந்துட்டு
அத்தன போயட்டு போட்டு கொல்லுவாங்க சாமி பாக்கவே முடியாது அந்த பொண்ணு பீரோ மேல பேயி கும் பாருங்க
ஆமாம் ப்ரோ
அப்டியே கீழ இருந்து ஃபோக்கஸ் பண்ணுவானுங்க அப்டி கரெக்டா அந்த பொண்ணு பீரோக்கு முன்னாடி நிக்கும் அதுக்கு மேல வந்து பீரோ மேல வந்து அந்த பேய் உட்காந்துக்கும்
ஆமா
அந்த சீன்லாம் பாத்துட்டு கொல நடுங்கும் அந்த மாரி இந்துச்சு அந்த சீனு
கெரக்டா சொன்னீங்க அன்னைக்
பேய்படலாம் நைட்டில் தான் போடுவானுங்க பாக்கலாம்னு சொல்லிட்டுஇவனுங்க பசங்க சோ யோ போ அல்லுவிட்டுறும் லப்டாப்ல போட்டு வச்சுட்டு உக்காந்து பாத்துனுப்போம்
ப்ரோ சூப்பர் ப்ரோ நீங்க அப்போ உங்க உங்க ஹஸ் வந்து நைட் டைம் ஆச்சுன்னா பிரண்ட்ஸ் எல்லாம் உக்காந்துட்டு லேப்டாப் ஆன் பண்ணி அ இந்த மாரி பேய் படம் ஆஹ் த்ரில்லான மூவிஸ்லாம் பாத்தது உண்டா
ம் அதுமல்லாம் பாத்துருக்கோம்
ப்ரோ செம ப்ரோ நாங்களும் அப்படிதான் ப்ரோ எங்க கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சரி எங்க ஹாஸ்டல்ல ஆ அதே மாரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணிடுவோம் அன்னைக்கு டெல மார்னிங்கே இல்லனா ஆப்டர்நூன் லன்ச் டைம்ல என்ன மூவி பாக்கலாம் ஒரு லிஸ்ட் போட்டுருவோம் அதே மாதிரிஅந்த படத்த வந்து நாங்க நைட்டு பிளே பண்ணிட்டு லைட்ல ஆப் பண்ணிட்டு ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் அப்படி அந்த டைம்ல அ ஆன் பண்ணிக்கிட்டு லேப்டாப்ல பார்த்தது மோஸ்ட்லி நால ஸ் தூங்கிறுவேனா தூங்கிருவேன் அதனால நா தூக்கம் வந்துரும் அதனால நான் தூங்கிடுவேன் ரொம்ப இன்ட்ரஸ்டா இருந்துச்சு ந உக்காந்து பாப்பேன் அப்போ ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா ஆ என் கிளாஸ்மேட் பைய ப்ரோ சோ அவன் என்ன பண்ணிட்டான் ஆ அவன் செம்மையா பய ந்துட்டா ப்ரோ ஆக்சுவல அவன் பேசதான் வீர வசனம் மாதிரி பேசுவான் ப்ரோ காலையல பாத்தீங்கன்னா சூனா பானா மாதிரி வருவா
ம் ஓ வாய் மட்டும்தா மத்த
ல்ல பேசுது ஆ மத்தபடி அது டம்மி பீசு எனக்கு அன்னைக்குதான் தெரிஞ்சுது
ம்
எ எப்டினா அவன் வந்து எல்லாம் பாத்துட்டு இருக்கோ சோ ஒரு ஹாரர் சீன் வந்தனே பக்கத்துல இருக்கிறவங்க யாரோ வந்து பயமாத்திட்டாங்க இவன் அவ்வளவுதான் அள்ளு விட்டு விச்ச பயந்துட்டாங்க ப்ரோ அவ சின்ன கொழந்த மாரி அழுதுட்டா ப்ரோ கண்ண தண்ணிய வந்துருச்சு அவனுகு அப்புற என்ன ஆச்சுனா அவ சே விட்றா அப்டின்ட்டு அவ வுடுங்கடா நா போறேன்டான்னு சொல்லிட்டு அவன் பெட்டுக்கு போயிட்டா ப்ரோ அது இல்ல இல்ல ஒண்ணு இல்லடா பாருடா அப்டின்னு சொல்லிட்டு அவன கன்வின்ஸ் பண்ணி அவன பாக்க வச்சுட்டாங்க என்னடா இது சவுண்டுன் சொல்லி நாங்க எட்டி பா கண்ணுல தண்ணி நிக்குது ப்ரோ டே என்னடா நீ வயசு ஆகுது நீ என்னடா இதுக்கெல்லா போய் பயப்படுற காலைல என்ன என்னென்ன பேசுவா நீ இப்ப என்னன்னா பயந்துட்டு ஓக்காதாந்துருக்கியே ச்சு ப்ரோ அந்த மூவி எல்லா முடிஞ்சிருச்சு முடிஞ்சுட்டு வாஷ்ரூம் போறது பயப்படுறா ப்ரோ
அதலா நாங்க பாஸ்டு படிக்கும்போது மோஸ்டலி இந்த பேய் படம் பாத்துட்டு ரெண்டு மூணு பேர் கூட தா சேந்துக்குவோ இவனுங்க ஒன்னு காந்தாரா
ஜாந்தாறா காந்தர்வா சொல்றீங்களா ப்ரோ ஹலோ ப்ரோ கேக்குதா ப்ரோ
உங்களுக்கு
ஆ கேக்குது ப்ரோ இப்ப கேக்குது
ஆ மேபி டவ ஏதாது கட் ஆயிருக்கு இப்ப
ஆ கேக்குது ப்ரோ இப்ப கேக்குது
ம் காந்தா படதுல லாஸ்ட்டா அந்த ஓம் ஓம்னு கத்துவாங்கள்ல
ஆ ஆமாம் ப்ரோ
அ ஹாஸ்டல் கிட்டனாங்க ஒரு இருநூறு பேரு போ ரூம்ல கூட்டு போ ஒக்கார வச்சுவாங்க ஃபேன்னு ஜனல் லாம் ஓபன் பண்ணி விட்ருவாங்க ஸ்கிரீனு இருக்கு அதுக்காகவே ப்ரொஜெக்டர் போடுவோ
ஓகே
போ போட்டு ஸ்க்ரீன்ல அதுக்காகவே ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சுருப்போ நாங்க அந்த ஒரு சைடு மட்டு மத்த சைடு எல்லா ப்ளூதா இருக்கு அந்த ஒரு சைடு மட்டு ப்ரொஜெக்ட்ரு எளோ பெரிய ஸ்கீரின் வருதோ அதுக்கேத்த மாரி மார்க் பண்ணி பெயிண்ட் அடிச்சு வெச்சிருப்பாங்க போயிட்டு படம் போட்டு பாங்க
ஆ
நாங்க லாஸ்ட் டுவல்தா சோ அதனால லாஸ்ட்ல கூட்டு போய் உட்கார வச்சுருவாங்க
ஓகே
படம் போட்டாங்கன்னா கத்துனா கத்து அந்த மாரி கத்து கத்துவோ இப்ப வந்து லாஸ்ட்ல இந்த காந்தால அந்த கத்து வாங்கள ஓம் ஓம்ட்டு
ம் ஆமா
கத்த ஆரமிச்சிட்டாங்க ஹாஸ்டல்ல இருக்குற மொத்த பேரு கத்த ஆரமிச்சிட்டாங்க
வாடன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு
வாடன்ல்லா அது எது கேட்க முடியாது
ஓகே ப்ரோ பிளஸ் டூல சொல்றீங்களா பிளஸ் டூல மொபைலு லேப்டாப்லா அலோடா
அது நாங்க தெரியாம வச்சுருப்போ இது வந்து எல்லாத்துக்கு பொதுவா சேத்தி ஹாஸ்டல்லயே படம் போடுவாங்க
ஓகே ஓகே
நீங்க கேள்விப்பட்டுருக்க மாட்டீங்க ஹாஸ்டல்ல பட போட்டதல்லா மேனேஜ்மெண்டே படம் போட்டு காமிப்பாங்க எங்களுக்கு
வேற லெவல் ப்ரோ ஆ
அது வந்து ஒன் வீக் மட்டு இல்ல எல்லா வீக் சேட்டர்டே சண்டேவுமே போடுவாங்க
சூப்பர் ப்ரோ நல்ல ஸ்கூல்
சத்தியமா ஹாஸ்டல்ல இருக்கற எல்லா நாளுமே வீக்கெண்ட்ல சாட்டே சண்டே எதாவது படோ டவுன்லோட் பண்ணி வச்சிருவாங்க வாடனே இல்ல நாங்க ஏதாது சொல்லுவோ படம் போடுங்க அந்த படம் போடுங்கன்ட்டு ஒரு டைமு வாரிசு துணிவு ஒன்னா வன்ச்சில்ல பர்ஸ்ட் நாள் வாரிசு அடுத்த நாள் துணிவு அவ்வள்தா முடிஞ்சு டவுன்லோட் பண்ணு ப போடு அவளதா அந்த உக்காந்து பாத்துட்ருந்தோ
ஓக்கே
நாங்க மோஸ்ட்லி அதில பார்த்தது வந்து நெறைய படம் பாத்தோ இங்கிலீஷ் ஹோலிவுட் படமா இருந்தாலு சரி
அ
நம்ப படமாந்தாலு சரி எல்லா பட்டத்தியு போடுவாங்க
சூப்பர் ப்ரோ பரவால்ல ப்ரோ என்ஜாய் பண்ணிருக்கீங்க நீங்க அப்பவே
போட்றுக்க மாட்டிங்க இப்பல்லா படம் போடுவங்கன்ட்டு எந்த ஹாஸ்டல்லியு
ஆமாம் ப்ரோ நாங்க ஸ்கூல் படிச்ச நாலா என்ன ப்ரோ பிப்த்து சிக்ஸ்த்லதாம் ப்ரோ எங்குளுக்க அந்த மாரிலாம் போட்டாங்க ஸ்கூல்ல
உம் ஸ்கூல்ல போடது ஹாஸ் போடவே மாட்டாங்க அதுவு மொத்த ஆஸ்ட்லயு ஒன்னா கூட்டி வச்சி கூப்ட்டு ஒரு எடத்துல உக்கார வெச்சிருபாங்க ஆனா எங் அதுவு இல்லாம இந்த மழ மழ வந்துச்சுனா லீவ் உடுவாங்கல டக்குன் லீவ் உட்ருவாங்க மழ வந்துச்சுனா அந்த மாரி நாள்ல வந்து அது வந்து ஃபாதர்ஸ்தா ஃபுல்லா பாத்துப்பாங்க கிறிஸ்டின் மேனேஜ் மேன்டு சோ அதனால இவங்க வெக்குரதுதா சட்டோ அதனால அதனால பசங்க தான பாத்து பாத்துக்கோங்கன்ட்டு உட்ருவாங்க அதுவு
ஓக்கே ஓக்கே ப்ரோ நம்ம நா அடுத்த கால்ல பேசலானு நெனைக்கிறம் ப்ரோ
ஆ ஓக்கே ஜி பாய்
பாய் ப்ரோ